ஹலோ கேக்குதா ஹலோ
ஹலோ கேக்குதுங்ளா
ஹலோ கேக்குதுங்க மேடம் சொல்லுங்க ஹலோ
ஹலோ கேக்குதா
கேக்குது மேடம் ஆ கேக்குத்து கேக்குது ஹலோ
ஆ எப்டி இருக்கிங்க நல்லாருக்கிங்ளா
நல்லாதா இருக்கங்க நீங்க என்ன பண்றிங்க சாப்டிங்ளா காலைல ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ
ஆ நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கறங் மேடம்
ஆ சாப்ட்டாச்சு
எனக் கேக்குது உனக்கு கேக்குதா ஆ கேக்குது கேக்குது
இப்ப கேக்குதா ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கிற மேடம் நீங்க நல்லால்லா இருக்கிறீங்களா
வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்கோங் சார்
சாப்ட்டீகளாக்கா
ஆ சாப்ட்டாச்சு ஆ சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க்கா காலைல
காலைல இட்லி தேங்கா சட்னி நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா ஹாஸ்டல்ல இருக்கங்க்கா ஆ ஹாஸ்டல்ல ம்ம நூடுல்ஸ் நூடுல்ஸ் செஞ்சாங்க்கா சாப்ட்டு ரூம்ல இருக்கங்க்கா இங்க சென்னைல ஒர்க்
ச சரிங்க தம்பி சரிங்க தம்பி வேலை எல்லா எப்டி போகுது என்ன வேல பாக்குறீங்க
ஐஃபோன் மேனுஃபேக்சரிங்ல நா ஒர்க் பண்றேங்க்கா
ஆ சரி தம்பி சரி தம்பி
இங்க நெறைய ப்ப ஒர்க்ல நெறைய ப்ரஷர் குடுக்குறாங்க ஆ டாஸ்க் முடிக்க சொல்றாங்க அடிக்கடிக்கி
ஆ
அதுனால வேற கம்பனி பாக்கலான்னு யோசிச்சுனு இருக்கிறேங்க்கா இப்போ
சரிங்க தம்பி சரிங்க தம்பி வேற ஏதாவது நல்ல வேலையா
பாத்துட்டே பா பாத்துட்டே ஒ மண்டே இன் ட்ருயூ மண்டே வர சொல்றாங்க்கா காலல ஃபோன் பண்ணி பேசி ட்டு இது மாரி இந்த இந்த கம்பனில ஒர்க் பண்றே ஒரு மூணு வர்ஷமா ஒ மூணு வர்ஷமா ஒர்க் பண்ட்டே ஒரு மூணு வர்ஷமா ஒர்க் பண்ட்டே பதினஞ்சாயர்ருபாதா குட்த்தாங்க எனக் கட்டுபடி இங்க கட் டுபடி கட்டுபடி ஆகல பதினஞ்சாயர்ருபா இங்க இங்க ஒரு கம் ஒரு கம்பனில பதினேழாயர்ரூபா குடுக்கறாங்க ஓ டி லா பாத்தா ஒரு இருவத்தஞ் ட்ரூபா கெடைக்குன்னு சொன்னாங்க
ஆ சரிங்க தம்பி அது இது போதுமானதா இருக் காதுதானே அந்த அந்த சம்பளோ வந்து நம்மளுக்கு பத்தாது அ ப ற்றாக்குறையா உள்ளதுதானே அதுவு இப் இப்ப நீங்க சென்னைல இருக்கீங்க அப்டின்னா ரூம் வாடக இருக்கு சாப்பாடு இருக்கு அது நமக்கு சரி வராதுதானே ஆமா ஆ ஃபேமிலிக்கு குடுக்கனு ஃபேமிலி நல்லது கெட்டது நெறிய இருக்கு நம்மளக்கு வருமான இருந்தா தானே
ஆமாக்கா
ஆ
அதால என் ஃபேமிலி நா தா ரன் பண்ணினுங்குற அப்பா அம்மாவ நாந்தா பாத்துக்குறே நாந்தா பாத்துக்குறேங்க்கா
கஷ்டப்பட்டாலு அம்மா அப்பாவ கண்டிப்பா நல்ல மாரியா பாத்துக்கோங்க அதுக்கே கடவுள் நம்மள நல்ல மாரியா வச்சுப்பாரு ஏன்னா நம்மள அவங்க கஷ்டப்பட்டு வளத்துருக்காங்க
ஆமாக்கா கஷ்டப்பட்டு பட்ச்சு ஒரு படிக்கலா வச்சது நல்லா எல்லா
லாஸ்ட் வரைக்கு நீ கடைசி வரைக்கு இந்த வார்த்தைய அம்மா அப்பாவ நாந்தா வச்சு பாத்துப்பே அப்டின்னு சொல்லணு அந்த அளவுக்கு நீங்க கண்டிப்பா இருங்க அந்த அவங்களோட ஆசீர்வாதோ இருந்தாலுமே நம்ம நல்லா இரு க்லா கண்டிப்பா நம்ம வாழ்க்கைல முன்னேறலா
ஆமாக்கா எங்க அம்மா இருக்குங்க்கா அதெல்லா ஒண்ணு பிரச் சி ச்சன இல்ல
கண்டிப்பா அம்மா அப்பாவ பராமரிக்கிறது என்ன நா நம்ம நா சின்ன குழந்தைல இருந் து நம்மள எந்த அளவுக்கு அம்மா அப்பா எவ்ளோ பாத்துருப்பாங்க எவ்ளோ பாத்துருப்பாங்க ஆ அதே மாதிரி நம்மளு அவங்கள அந்த வயசுல நம்மளு அவங்கள பாத்துக்கணு தானே அதா நம்மளோட கடம ஆ நல்ல மாறிய அம்மா அப்பாவ பாத்துகோங்க உங்க கூட பிறந்தவங்களா இருக்காங்களா
ஸ்கூல் போற தம்பி இருக்கா அவ அவ வெளி வெளி வெளிஊர்ல பச்சினுகிறாங்கா
செரி தம்பி செரி தம்பி நீங்க எதா படிக் கேக்கிறீங்ளா
ஆமாக்கா நான்தா படிக்க வைக்கிறேக்கா
என்ன படிக்கிறாங்க தம்பி
பிகாம் பிகாம் முச்சினிகிறாங்கா
சரிங்க தம்பி சரிங்க தம்பி ஆ பிக் க்காம் படிச்சாங்கன்னா என்ன வேலைக்கு போலா நா ஹவுஸ் ஒய்ஃபா தா தம்பி இருக்க எனக்கு ரெண்டு பசங்க இல்ல தம்பி அந்த அளவுக்கு நா படிக் கல அதா நா படிக்கல சரி நம்ம பிள்ளைங்களாது படிக்க வைக்கணு தம்பிய படிக்க வச்
கா நல்லா படிக்க வைக்கிறீங்க ஆ செரிக்கா நல்லா படிக்க வைங்க்கா படிப்புதா முக்
ஆமா இப்போ இப்ப நாங்கலா படிக்காதனாலதா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோ பிள்ளைங்க எல்லா கண்டிப்பா படிக்கணு அப்டிங்கறதுனால தா கண்டிப்பா படிக்க வச்சிடணு எப்டியாது கஷ்டபட்டு ஏதாது இது பண்ணி பிள்ளைங்க படிச்சிட்டா போது அதுங்க நல்லா இருந்தா
ஆப் அவங்க அவ பாத்துப்பாங்க அவங்க லைஃப் அவங்க பாடு குடு குடு
படிப் மட்டு நம்ம குடுத்துட்டா போது அதுங்க லைப்ஃப அவங்க பாத்துப்பாங்க நம்ம வேற சொத் து அதெல்லா நம்ம சேத்து வைக்கணு ஒன்னு இல்ல படிப்ப கொடுத்துட்டாலே
அது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அது சொத் து பணலா ஆட்டோமெட்டிக்கா வந்துடு
ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம நல்ல பிள்ளையா நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்களா சமுதாயத்துக்கு எந்த கெட்டப் பேரு இல்லாத பிள்ளையா நல்ல பிள்ளைங்களா வளத்துட்டோ அப்டின்னா கண்டிப்பா அதுங்க நல்லா நல்ல மாரியா ஒரு ஏஜ் வரைக்கு நம்ம வளத்து விட்டுடோனா அதுங்க கண்டிப்பா நல்ல மாறியா படிச்சு நல்ல பிள்ளைங்ளா இருக்குங்க அப்படியிலா வரே பாக்லா ஆண்டவ என்ன நினைச்சிருக்காரு தெரில
என்னக்காப்பண்ற
பசங்க ஃபஸ்ட் இயர் படிக்கிறா ஃபஸ்ட் இயர் படிக்கிறா ஒரு பைய
என்ன படிக்கிறாங்கா என்னம் டிப் என்னாம் டிபார்ட்மெண்ட் கா ஃபஸ்ட் இயர் ஆ ஓகே கா
ஆ அது வேண எப்டி வேலையு இருக்குமா அது நல்லா இருக்கு அப்டின் சொன்னாங்க சரின்னு அது படிக்க வச்சிருக்கே ரெண்டாவது பைய எய்த்
தெரியாது
படிக்கிறா தம்பி
ஓகே அது வல்யு இருக்காக்கா பிஎக்ஸ் மக்ஸு
ஆ பி எஸ் சி நர்ச்ங் வேல்யு இருக்குன் தா தம்பி சொல்றீங்க
வேல்யூ இருக்கா இருக்கான் கேட்டே அந்த
ஆ அதா வேல்யு
கேட்னு முடிவு எடுக்கலா என்ன ஒர்க் கெடைக்கு அதுல மேக்சிமம்
பி எஸ் சி நர்சிங்னா அந்த ஹா ஹாஸ் பிட்ல்ல ஆபேஷன் பண்றதுக்கு இந்த ஆ டாக்டர் இதெல்லா வந் அந்த இதுல நிப்பாங்கல்ல அந்த ஒர்க்கு அமையாது
துமா அக்கா
ஆ அது வந்து இங்கே விட உங்களுக்கு வெள்ல போனா கொஞ்சோ நல்லா வேலயூ இருக்கு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க
வெல்லூரா இல்ல கேட்டப்ப த சேத்து விட்டீங்ளா அந்த குரூப்பு
ஆமா ஆமா ஆமா
லே முடியு இப்ப
இல்ல இல்ல நா ஆமா தம்பிக்கு வந்து டா டாக்டர் பண்ணனு அப்டிங்கிற ஆச இருந்துச்சு நம்ம அந்த அளவுக்கு அதுல அமௌண்டு அதிகமா கட்டுற மார் இருந்ச்சு நம்ளுக்கு அந்த அளவுக்கு வருமானம் இல்லல்ல ஆனா அவ ஆஸ் ஆசப்பட்டது அதுதா அதுனால தா வந்து பயோமக்ஸ் தா எடுத்துச்சு
ஆ என்ன மார்க்குக்கு டுவெல்த்துல பைய என்னா
ஆ டு்வெல்த்துல நானூத் தி நானூத்தி எம்பது எண்பத்தி ரெண்டோ ஏதோ சம்திங் தம்பி
சூப்பர் சூப்பர் கா
ஆ அதா அதனாலதா நல்ல மார்க் தா எடுத்திருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு டாக்டர் படிக்ற வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானோ வேணுல்ல தம்பி
ஆமாக்கா
ஆ அதுனால சரி ஓகே அந்த இதுலேயுந்தா மெடிக்கல் லைன்லயு வுட்லா அப்டின் சொல்லிட்டுதா ஆ பி எஸ் சி நர்சிங் எடுத்துக்கேோ
சு மேக்சுவலி இது மெடிக்கல் லைன் தான போ போவு
அதேதா அதேதா அதே தானே தம்பி பி எஸ் சி நர்ஸ் நர்சிங் தானேயா அதே தானே
நர்சிங்கா பி எச் நர்சிங்கா
ஆ நர்சிங் தா சொன்னே இப்போ
ஓகேங் ஓகே ஓகேங் ஓகே சேரி சேரி கா அப்பனா ஓகே
ஆ ஆ
அதனா ஃப்ஸ்ட் இயரா செகண்ட் இயர் இருக்கா மிஸ் முச்சிட்டு இருந்தாங்களா ஃபஸ்ட் இயரு
என்ன தம்பி இல்ல ஃபஸ்ட் இயர் தா ஃபஸ்ட் இயர் தா அது
போயினுக்கிறாங்களா ஃப்ஸ்ட் இயரு ஓ ஓ சேரி நல்லா படிக்கவைங்க
ஆ சேரிங் தம்பி
ஆ ட்ரிபிலி முச்சுட்டு இங்க சென்னையில ஒர்க் பண்றேங்கா ட்ரிபிலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முச்சு பட்சினுங்கிறே
சரி சரி நீங்க படிச்சதுக்குள்ள வேல தா தானே நீங்க படிச்சதுக்குள்ள வேலதான அது
ஆமாங்கா
சேரிங்க அப்பற ஏ நீங்க சேலரி ரொம்ப கம்மியா சொல்றிங்க
கம்பனி போத்துக்கா நானு எவ்ளோ கம்பனி ஏறி ஏறி பாத்தேங்கா முடியலகா கா சம்பளோ கம்மியாதா குடுக்குறாங்க அதுனால இங்க வந்துட்டேங்கக்கா
சேரிங்க
மேபி வெளியூர்ல கெடைக்குனு சொன்னாங்க தம்பி சேரி அத்னால கொஞ்சோ காசு சேத்து வச்சுட்டு வெளியூர் போலாம்னு பிளான்ல இருக்கேன்கா
சேரிங்க தம்பி சேரிங்க தம்பி நல்லது நல்லது பாருங்க அந்த வயசுலயே நம்ம வந்து சம்பாதிக்கிறது இந்த வயசலயே சம்பாதி சர்லா அப்றோ இன்னு கொஞ்சோ நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்றோ ஆ
கொஞ்ச கொஞ்சமா
சம்பாரிக்க முடியாது சம்பாரிக்க முடியாது மேரேஜ் ஆயிடுச்சா
இல்லக்கா நா இப்பதா இருவத்தி அஞ்சு ஆகுதுக்கா எனக்கு
சேரிங்க தம்பி சேரிங்க தம்பி
ஹஸ்பண்ட்லா எல்லாக்கறாங்களாக்கா
ஆ நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க ஆ எல்லாரு நல்லாருக்காங்க இப்ப மதியோ இன்னு சாப்டலையா
இல்லக்கா இப்பதா அவங்க ரெடி பண்ணினுக்கிறாங்க ஹாஸ்டல்ல சாப்ப சாப்புணு சாப்புட்ணு நீங்க சாப்ட்டீங்களா மதியான நீங்க சண்டே என்னா நீங்க வெட்ஜிங்களா இன்னக்கி அம்மாவாசைன்னு சொன்னாங்க இது சாப்பிடக் கூடாத கறி நான்வெ
இல்ல நாங்க நான்வெஜ் சாப்புடுவோ தம்பி
ஆ ஆ
ஆ இங்க இது மீன் இன்னக்கி
மீனா சேரி சேரி கறி எடுக்கலையாக்கா
கறி எடுக்கல தம்பி இங்க மீன் கெடச்சிச்சி நல்லா உயிர் மீனா கெடைச்சிச்சி அதனால அத சமைக்கிறாங்க
யார் சமைக்கரத் நீங்க சமை
இது நா இப்போ அம்மா வீட்டு வரைக்கு வந்திருக்கே அண்ணே ஒய்ஃப் சமச்சிட்டு இருக்காங்க
அக் அக்கா அண்ணே தம்பிலா யாரு இல்லையாக்கா
ஆ இருக்காங்க தம்பி ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணே இருக்காங்க
ம் அவுங்கல்லா நல்லாருக்கறாங்களாக்கா ம் அப்பா அம்மால்லா இருக்கறாங்களாக்கா
ஆ அம்மா அப்பா இருக்காங்க நல்லாருக்காங்க
நல்லாருக்கறாங்களா அப்பா அம்மாவ நல்லா பாத்துக்கோங்கக்கா அத சொன்னே
சேரிங்க தம்பி சேரிங்க தம்பி நா பாத்துக்கிறே நீங்களு பாத்துக்கோங்க சேரி தம்பி நம்ளுடைய நிமிடங்கள் முடிந்து விட்டது உங்களுடன் பேசுதல் மிக்க மகிழ்ச்சி ஓகே நன்றி
ஓகே தேங்க்யூக்கா
தேங்க்யூமா தேங்க்யூமா
ஆ சே